ஆ கேக்குதுங்களா உங்களுக்கு
கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க வீட்டு்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க ஸ்கூல் எல்லா ஸ்டார்ட் ஆகி எல்லா போனாங்களா
இல்லங்க அவங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேலதா அங்க
ஆ இன்னைக்கு போயிட்டு வந்ட்டாங்க ஆஃப டே வச்சிருக்காங்க
ஓ சேரி சேரிங்க
அப்டின்னு போயிட்டு வந்துட்டாங்க
சேரிங்க எப்டி போச்சாமா ஃபஸ்ட்டு டே
ஃபஸ்ட்டு டே என்ன கிளாஸ் எடுக்கல ஜாலி தா அப்போ
ஆமா
ம் நாளையில இருந்தா என்ன கிளாஸ் எடுப்பாங்க
ஆமாங்க
ம் இன்னைக்கு புக்ஸும் குடுக்கலயாமா நாளைக்குதா வர சொல்லச்ச இருக்காங்க நாளைக்கு வந்தாதான குடுப்பாங்களாமா
சரி சரிங்க
ம் அங்க உங்களுக்கு புக்ஸ் எல்லா குடுத்தாச்சுங்களா
இல்லைங்க நாளைக்கு வர சொல்லிருக்காங்க நாளைக்கு வந்து யூனிஃபார்ம் பீஸு புக் ஃபீஸ் கட்டிட்டு வாங்கிக்கீங்க பத்தா தேதியில இருந்து ஸ்கூல்லுனு சொல்லிருக்காங்க பத்தா தேதி ஃபஸ்ட் டுடேன்றதுனால புக் ஃப்ரி டே அப்டின்ற மாரி சொன்னாங்க செக்கேன் டே வந்து ரெகுலரா ஆரம்பிச்சிடு எல்லாமே
ஓ செரி செரி இத்தன நாள் லேட்டா எருந்து ட்டு இப்ப காலையில எந்துருச்சு சீக்கிர சீக்கிரமா இவுங்கள எல்லா கெளப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா ம் நமக்கு தாங்க கஷ்டமா இருக்கு அவுங்களுக்கெல்லா
நம்மளுக்கு இத்தன் நாளு லீவுனும்போது தெரிஞ்சு
ஆமா கொஞ்சொ நிம்மதியா இருந்தது ஆ இனி பாத்திங்கன்னா கஷ்டொந்தா
ஆமா ஆமா இன்னொம் ச நைட்டுக்கு சமச்ட்டீங்களா
இல்லங்க இனிமேல் தா கொழம்பு இருக்கு செரி தோச ஊத்திக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க
நானு சப்பாத்தி பண்ணிட்டேங்க
சேரி சேரிங்க சாப்ட்டாச்சுங்களா நீங்க
இல்லங்க பண்ணி வச்சாச்சுக்கு இதுக் மேலதா கொழந்தைங்களுக் குடுத்துட்டு அதுக்கப்றொ சாப்டணு
சேரி சேரிங்க
ம் நீங்க சாப்புடும் போது தோச ஊத்திக்கணுமா
ஆமாஙக தோச ஊத்திக்லா அப்டின் சொல்லிட்டு பெரிய பாப்பா சாப் டாச்சு குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க இனி எந்திரிச்சா அவுங்களுக்கு எதாது குடுக்கணு ம் சேரிங்க நம்ம தலைப்புக்குள்ளார போலாங்களா
ஆ
சேரிங்க உங்ளுக்கு புடுச்ச ஹீரோ ஹீரோயின் அந்த மாரி யாராவது இருக்காங்களா
எனக்கு பிடிச்ச ஹீரோனா சூர்யா இருக்காரு
சேரி சேரிங்க
ஜோதிக்கா இருக்காங்க
அவுங்கள ஏன் பிடிக்கு எதுக்காக பிடிக்கு அப்டின்னு சொல்லி சொல்றீங்ளா
அவுங்க ரெண்டு பேரு நல்ல பேர் அதுனால எனக்கு ரொம்ப புடுச்சிருக்கு ஆ அவுங்க ரியல் லைஃப் லையு நல்லா பேரா இருக்கறதுனால அவுங்கள புடுச்சிருக்கு உங்களுக்கு யார புடுச்சிருக்குங்க
எனக்கு சின்ன வயசுல விஜய் பிடிக்கு இப்போ கொஞ் கொஞ்சொ மேரேஜ் ஆனதுக்கு அப்றோல்லா அவ்ளோவால்லா யாரையுமே புடிக்கிறது இல்லெங்க
ஓ ஏங்க
புடுச்சாலு நம்ம ரியல் லைஃப்ல அவுங்க என்ன பண்ண போறாங்க என்ன மாற்றத்த ஏற்படுத்த போறாங்க ஒன்னு இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அப்டி ஹஸ்பண்ட தா ரொம்ப புடிக்கு அப்டின்னு சொல்லி அப்பத்துலந்து அப்டியே மாறிர்ச்சு
ஓ ஒரு பட பாக்குறதுக்கு புடிக்கு புடிக்குன்னு என்ன நம்ம போ பர்ஸ்னல் லைஃப்ல புடிக்கிற மாதிரி இல்ல ஒரு பட பாக்கணுனா இவுங்களோட படொ புடிக்கு அப்டிங்கிற மாதிரி
ஆமா அது காலத் துகு சின்னதுலல்லா பாத்திங்கன்னா ரொம்ப க்ரேஸா இருந்தே கல்யாணொ வரைக்குமே அப்புட் தா இருந்தது விஜய் வந்து ரொம்ப புடிக்கு அப்டி இப்டின் சொல்லி ஹஸ்பண்ட் கிட்டெல்லா நா பேசுவே அவுங்களுக்கெல்லா அஜி த்து வந்து ரொம்ப புடிக்கு அதுக்கப்றொ கல்யா ணமாயி கொழந்தையல்லா பொறந்ததுக்கு அப்றொ ஹஸ்பண்ட் கேர் பண்ணிக்கெறது நமக்கு சப்போர்ட் பண்றதெல்லா பாத்து யார புடுச்சா என்ன அவுங்க நம்மளுக் வந்து என்ன பண்ண போறாங்க காலத்துக்கு நம்ம இவருக்குட தான இருக்க போறோ இவர் நம்ம இப்டி பாத்துக்குறாரே அப்டின் சொல்லி அந்த எண்ணமெல்லா அப்டியே அப்டியே கொஞ்சொ கொஞ்சமா மாறி வந்துருச்சுங்க
சேரி சேரிங்க
வேறென்ன அப்றோ நீங்க சொல்லுங்க எந்த படோ உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ந்த படோ இப்போதய படோ இல்ல தெரில நா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு பழைய படந்தா பிரியமான தோழி புடிக்கு
சேரிங்க இப்போ ரீசண்டா நீங்க இந்த வித் த் லவ் படோ பாக்கலீங்களா அது நல்லாருந்துதுங்க
ஓ நீங்க பாத்தீங்களா ஒங்களுக்
ஆமா எனக்கு பாத்தீங்கன்னா ரீசன்டா வந்த படத்துல வந்துட்டு இந்த சிறை படோ புடிச்சிருந்தது வி விக்ரம் பிரபு அது வந்து ஒரு டிஃப்ரென்ட் டான ஒரு உண்மையா நடந்த ஒரு கத தா அது புடிச்சிருந்தது பின்ன வித் து லவ் புது ஹீரோ அந்த டூரிஸ் ஃபேமிலி எடுத்தார் இல்லையா அந்த டைரக்டர் வந்து ஹீரோவா நடிச்சிருந்தாரு அனஸ்வரா ஹீரோயின் அந்த படமு புடிச்சிருந்தது டூரிஸ் ஃபேமிலியு புடிச்சிருந்தது ன் மாரி ஒரு சில கதைகளல்லா நல்லா வரும்போது அதெல்லா பாக்குற மாதிரி இருக்கு
ஓ சேரி சேரிங்க
ஆ நீங்க பாருங்க டூரிஸ்ட் ஃபேமிலியு நல்லாருக்கு அப்டின்னா அந்த காலத் து படங்களல்லா பாத்தீங்கன்னா நறைய தடவ திரும்பி திரும்பி பாத்தாலு போர் அடிக்காது சூரிய வம்சம் பிரியமான தோழி அந்த மாதிரிஎல்லா ஒரு சிலது அப்புறோ அந்த கில்லி அந்த மாதிரி இப்ப ஆநால பாத்தீங்கன்னா எத்தன தடவ பாத்தாலு இந்த பாஷா அண்ணாமல
ஆமா எத்தன தடவ போட்டாலு போர் அடிக்கிறதுன்னு திரும்ப திரும்ப பாக்க தோணுது
ஆமா அந்த மாதிரி ஒரு சில படங்களல்லா நறைய இருக்கு நறையா ஹீரோஸ்து இருக்கு இந்த இவர்து கூட பிரபுது கூட ஒரு படோ இருக்குமே குஷ்புக்குட நடிச்சிருப்பாங்களே
சின்னத்தம்பிங்களா
ஆமா சின்ன தம்பி எலா எத்த நாள் தடவ பாத்தாலு புதுசா பாக்குற மாரிதா இருக்கு அதுக்கப் அப்பறம் எல்லா பாத்தீங்கன்னா நெறய படத்த பாத்ததுக்கு அப்பறோ சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது இப் போ ரீசெண்ட்டா அந்த டூ ரி்ஸ்ட் ஃபேமிலிய வந்து பாத்தே அது ரெண்டு தடவ பாத்தே வித்லவ் பாத்தே
செரி சேரிங்க
ஒரு சில படங்களல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்லா கதயோட திரும்ப பாத்தாலு போர் அடிக் காம இருக்குரமாரி எடுத்திருக்காங்க
ஓ நா இப்ப படோ பாக்கலங்க நீங்க சொல்ற படம் பாக்கல பாக்கணு
பாருங்க சிம்ரனு சசிகுமாரு நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி அது நல்லாருக்கு
சேரி சேரிங்க பாக்குறேங்க நா இந்த வீக்கெண்ட்ல பாக்குறே
சேரியா பாருங்க டைம் கெடைக்கும் போது அந்த ரெண்டு படம் பாருங்க
கண்டிப்பாங்க
சேரிங்க பழைய இதுல்லா எந்த கத உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்
எந்த இதுலங்க
பழைய படங்கள்ல்லா நம்ம சின்ன வயசுல எல்லா பாப்போ இல்லயா
ஆமாங்க
ம் அப்போ எந்த கத வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் இல்ல திரும்ப திரும்ப பாத்தா பாக்கணும் அப்டின்ற மாரி தோன்ற மாரி எல்லா ஏதாவது இருக்குங்களா
டைம்ல பாத்த பட எலாம் ஞாபக இல்லங்க இப்ப அதுக்கப்பற நம்ம பெருசானதுக்கு அப்பற பாத்ததுல அந்த ஒரு பட தா எனக்கு புடிச்சது எல்லார் படம் எப்பு இருந்தாலு உங்களுக்கு நீங்க பழைய படம் எல்லா பாப்பீங்களா
ஆஹ் ஐயா அந்த சின்ன தம்பி இதெலா பாப்ப அதுக்கப்பற இந்த பட இருக்கு இல்லிங்களா முரளி இந்த சுந்தரா டிராவல்ஸ்
ஆ அது நல்ல காமடியா இருக்கும் அது தெனமும் போட் டாலும் பாக்கலா அது எல்லா கொஞ்ச காமெடியா இருக்கு இன்னும்
ஆமா அந்த மாரி ஒரு சில படங்கள் எல்லாமே எப்ப பாத்தாலு போரே அடிக்காது அப்பற அந்த பாட்ஷா அண்ணாமல ஆ அப்டின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச சில படங்கள் எல்லா இருக்கு இல்லயா
இப்போ அந்த மாதிரி பட இரு பாக்க மறுபடியு மறுபடியு பாக்க தோணுதுங்கற மாரி ரொம்ப கஷ்ட தா அவ்ளோ படங்கள் இல்ல
ஆமா இப்ப கொழந்தைங்களே வந்து பாத்தாலு என்னமா இது கத அப்டின்ற மாரிதா வந்து கேக்குறாங்க ஒன்ஸ் அது பாத்துட்டோ அப்டின்னா அது வந்துட்டு திரும்ப பாக்கல்லா தோண மாட்டங்கிது ஆமா அதுல வந்து எதுமே புதுசு புதுசா ஆமா புதுசா இருக்குற மாதிரியே இல்ல அதனாலயே வந்து பாக்க தோண மாட்டங்குது
ஆமா ஆமாங்க ஃபர்ஸ்டோட கதையெலா வந்து மறுபடியு மறுபடியு நம்மள பாக்க தோணுது எத்தன தடவ போட்டாலு ஃபர்ஸ்ட்டா போட்ட மாதிரி ஒக்காந்து பாக்குறோ இப்பத்தோட கதைங்கள்ல்ல ஒரு தடவ பாத்தோடனே போர் அடிச்சு போறது மறுபடியு பாக்கறதுக்கு ஒக்காந்து அங்க பா கறதுக்கு நம்மளுக்கு முடிய மாட்டங்குது வேண்டாங்கற மாதிரி ஆயிடு
ஆமாங்க
ஆ ஃபஸ்ட்டு ஃபஸ்டா வரும் போது வேணும்னா தேட்டருக்கு போனா தெரியாது போல இப்பல்லா அப்பப்போவே நம்மளுக்கு வந்துறது இல்லங்களே ஆ டிவிலல்லாம் போட்டுறாங்க சீக்கிர
ம்ம்
அதனால அங்கயே பாத்துக்கறது
ம் சேரிங்க நீங்க தேட்டருக்கெல்லா நீங்க போக மாட்டீங்களா
நா போயி ரெண்டு வருஷ ஆயிருச்சுங்க சின்னப்பாப்பா இருக்கறதுனால போறது இல
பேசுங்க
கூட்டிட்டு அங்க போயிட்டு ஒக்கார முடியாது அவ்ளோ நேர உக்காந்துட்ருக்க முடியாதுன்ட்டு போறதுல்லங்க
ஆ டிவியு நீங்க பாக்க மாட்டீங்களா புது படமு ஹஸ்பண்ட் கூட போய் பாப்போம் ஏன்னா இங்க நாங்க இருக்கற எடத்துல வந்து ட்டு நெறைய பக்கத்துல எதுவும் சுத்தி பாக்குறதுக்கோ பார்க்கோ பெருசா வெளையாடுறதுக்கெல்லாம் எதுவும் கெடையாது
செரி செரிங்க
அதா மன்ந்த்லி ஒன்ஸ் எதாவது ஒண்ணு போய் அப்டியே ஃபேமிலி கூட பாத்து அந்த நாள் அப்டியே வெளியில டின்னர் சாப் டு அப்டியே வந்துருவோ என்ன மாரி எதுமே இல்ல அப்டின்றதுனால வெளையாடவும் எங்க கூப்ட்டு போறது லீவு டைம் எங்கயா கூப்ட்டு போங்க அப்டின்னுவாங்க
ஆமா கண்டிப்பா இப்ப கொழந்தைங்க லீவ் குல்லா வெகேஷனுகெல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா
ஆமாங்க போயிட்டு வந்த நீங்க
ஆமாங்க நாங்களும் போயிட்டு வந்தோ போய் லீவ் ஃபுல்லா அங்கேயே ஊ ர்லே இருந்தீங்களா இல்ல கொஞ்சோ நாள் இருந்துட்டு வன்
இல்ல இல்லங்க லீவ் ஃபுல்லா அங்கேதா இருந்தோ ஏன்னா இங்க வந்து ஹஸ் பண்ட் வீட்ல ரொம்ப வெயிலுங்ளா இருக்கவே முடியல இப்பதா வந்துட் டு குட்டி பாப்பாக்கு ஒரு வய்சா அதனால இருக்க முடியல ன்றதுனால அவங்களுக்கு உடம்பெல்லா ப் பொரி பொரியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாங்க அப்டின் சொல்லிட்டு ஊருக்கே போயிட்டே அங்க அவ்ளோ வெயிலாருக் காது அம்மா வீட்ல அதனால அங்க போய் இருந்துட்டு இப்போ இங்க வந்து ரெண்டு நாள் தா ஆகுது
ஓ இப்ப நல்லாருக்காங்களா
ஆ இப்போ பரவால்ல இப்பவு ஆனா வெயில் தா ஆனா அந்த அளவுக்கு இல்ல
சேரி சேரிங்க இன்னு மழ அடிச்சிரும்
ஆமாங்க ஆமாமா நீங்க ஊருக்கு போனீங்களா
ம் நா ஊருக்கு போயிட்டு வந்தேங்க கொழந்தைங்கள விட்டுட்டு நா ஒரு எட்டு நாள் இருந்துட்டு
ம் ம் சேர் செரிங்க
ஆ ஆ இருந்துக்குவாங்கங்க
சேரிங்க
பாப்பா எங்க்கிட்ட இருந்தாங்க பெரியவங்க அங்க விட்டுட்டு வந்தே
சேர் சேரிங்க சேரிங்க நம்ம திருப்பியு பேசலாங்க ஆ செரி